ஹலோ சொல்லு பாப்பா கேக்குதுடா ஆ நல்லா இருக்கே நீ எப்‌டி இருக்க நல்லா இருக்கேன்டா நீ எப்டி இருக்க என்ன பண்ற சாப்ட்டியா
ம் இப்ப எந்த
சரியா கேக்கலடா
கேக்கலையா இப்போ
ஹலோ இப்ப கேக்குதுமா கேக்குதுடா என்ன பண்ற சாப்
ஆ சேரிகா ஏ ஒரு மாரி இல்ல இல்ல இனிமேதா
ஆடு மணி இன்னாவுது இன்னு சாப்பலன்ற
இப்பதாகா எழுந்தே இனிமேதா சாப்புனு
அப்பா இவ்ள நேரம்மா தூங்குவ
அதனால லேட்டாதா எந்திரிப்ப லேட்டாதாக்கா எந்திரிப்ப
லேட்டாதா எந்திருப்பியா
மா
ஓகே ஓகே என்ன சாப்பாடு நீ என் சமைப்பியா எ வாய்ஸ் கேக்குது உங்க வாய்ஸ் எனக் க்கு அப்டியே பிளர்ராருக்கு
அப்புட்டியா
ஹலோ ஆமா நீதா நா ஒய்ஃபை கனெக்டல இருக்க எனக்கு நல்லாவே கேக்குது
ஃபுல்லாதா இக்கு எனக்கு டவர் ஃபுல்லா தா இருக்கு
இப்ப ஆனா கரெக்ட்டா கேக்குது உனக்கு கேக்குதா
ஆ எனக்கு கிளியராதாக்கா இருக்கு எனக்கு ப்ராப்ளம் இல்ல
ஓகே ஓகே எனக்குதா எதோ விட்டு விட்டு வர மாரி இருக்கு எத்தன மணிக்கு நைட்லான்னா தூங்கமாட்டியா இவ்ளோ லேட்டா ஏந்துருக்க எப்ப எழுந்து காலேஜு
காலேஜுதா முடிச்ட்டக்கா நானு
இப்ப சும்மாதா இருக்கியா மேரிடா இனி
இல்ல இல்லக்கா மேரிட்லா இல்ல
அன்ஸ் பாக்
ஃப்ரீயா இருக்கே ஜாலியா இருக்கே ஏக்கா இப்பதா ஜாலியா இருக்கன்ற
பரவால்லியே இவ்ளோ லேட்டா மேரேஜ் பண்றாங்ளே என்னலா எங்க நானுமே ஒரு நா ஒரு டோண்ட்டி த்ரீலதா மேரேஜ் பண்ண
அ ஆ பண்ட்டு பொறுமையா பொறுமையா பொறுமையா பண்ட்டோ ஒரு அவசரமு இல்ல
ஆமா அது என்னவோ கரெக்ட்டுதா பொறுமையாவே பண் இப்ப பண்ணிமட்டோ நா என்னா பண்ணிக்கின்ன ஒன்னு கெடையாது கடுப்பு தா
ரொம்ப பாதிக்கப்பட்ருக்கீங்க போலயே
அப்டின்ல நல்லா தா இருக்க வீட்டுக்கார் நல்லா தா பாத்துப்பாரு இருந்தாலு வந்து மேரேஜ் லைஃப் வந்து
பேக்ரவுண்ட் சவுண்டு வச்சி ஏதோ சொல்ல வரிங்கன் புரியுது
நல்லா தாண்டி பாத்துப்பாரு இருந்தாலு நம்ம லைஃப நம்ளால என்ஜாய் பண்ண முடியல அவ்ளோதா நல்லா பாசமா இருப்பாரு எ மேல ஆமா எ பையனுக்கு தா இப்ப லேப்டாப் வைக்கிற வைக்கிற வைக்கிற ஆன் ஆக மாட்டுது
ஆ ஆ
அததா இப்ப ட்ரை பண்ணுக்கறா அவ இல்லனா அவ அமைதியாவே இருக்க மாட்டா கத்தினே இருப்பா சேரி அவன எப்படியாவது இது பண்ணுமேன்னு பாக்குற ஒன்னும் செட் ஆவமாட்து லேப்டாப் வேற சார்ஜ் இல்ல சுத்தமா இவ அதுக்கு அஞ்சு நிமிஷோ எ பைய பொறுக்க மாட்றா
ம் ம்
கொஞ்ச நேரோ அவ பொருத்தானாவே அதுவே இதாயிடு‌ ஆனா அவ பொறும இல்ல எ பையனுக்கு சின்ன பைய ரொம்ப சேட்ட பண்ணுவாண்டி பெரிய பையனே பரவாயில்ல
அது சேரி என்ஜாய் பண்ணுங்கக்கா ஆ
பெரிய பைய ஸ்கூல் போயிட்டாண்டி சின்ன பையதா வச்சுனு இருக்க இப்ப நானு அவனுக்கு ரெண்டு வயசு ஆவுது ஆனா அவ செரியா பேச மாட்டா
ம்
அதுவே ஒரு ட்ராபேக்கா இருக்கு என்ன பண்றது அவன எப்பரா பேச வைக்கத்துனு இருக்குது
இந்த வயசுல தானக்கா பேசவே ஆரம்மிப்பாங்க
நீ சின்ன பையனா பத்து பெரிய பைய பத்து மாசத்துலயே பேச பேசிட்டாண்டி அதனால என்னவோ எனக்கு அப்டி தோணுது
அது ஒரு ஒரு கொழந்தைய பொறுத்து தான இதுக்கு ஏ இவ்ளோ
இவ ஒன்னு பேசலியே எல்லாரு இத மாரியே கேக்குறாங்க இன்னு பேசல இன்னு பேசல ஊம பைய ஊம பையன்றங்க வேற பையனவேற
அதல்லா இல்ல அவ வந்துட்டு சைலண்ட்டா பேசனாலு பயங்கரமா பேசுவானு சொல்லு ஆ ஆ
மத்தபடிலா இல்ல பேசறா சுத்தமா அப்டியே வாயே தெறக்காம இல்ல அம்மா அப்பா சொல்லுவ
கொழந்தைங்கிட்ட ரொம்ப எதிர்பாக்க கூடாது அதுக்குனு ஒரு டைம் வேனுமுள்ள
இருந்தாலு பேச வேண்டிய டைம்ல பேசிட்ணு என்னா பண்றதுன்னு தெரில
பேசுனா நச நசன் பேசறான்றீங்க பேசலனா இப்டி சொல்றீங்க
ஆஹா இப்ப அவ அம்மா அப்பால்லா கூப்ட மாட்டா ம் ம் ம் ம் இதேதா சொல்லுனுப்பா
பேசுவா பேசுவா ஏ இவ்ளோ இதுவாகறீங்க இதுக்கே
ஆ அப்பறோ உனக்கு ஃபேமிலி உள்ள என்ட்ராவு அப்பதா தெரியு ஏ கஷ்டோ என்னனு ஏ நா அப்டி சொன்னன்னு உனக்கு அப்ப தா தெரியு
அதுக்குதா கொஞ்சோ நிம்மதியா இருக்குன்ன அது பொறுக்க மாட்டேங்குது உங்களுக்கு எங்க போனாலு இந்த டாபிக்
எங்க போனாலு இல்ல எல்லார்க்கு மேரீடு லைஃப் எப்டி இருந்தாலு நம்ம அது உள்ள என்ட்ராய் தா ஆவணு வே வழியே இல்ல ஆப்ஷனே இல்ல
காத்தியிருக்கற தயிர் வரப்ப பாத்துக்லா
ம் எத்தன் நாள் எத்தன வருஷத்துக்கு நீ டைம் எடுக்கறன் பாக்குற எப்ப ஒரு ஆ இன்னு ஒரு டூ இயர்ஸ் கழிச்சு பண்ணிப்பியா
தெர்ல சொல்ல முடியாது இவிங்கிளே இந்த பேரண்ட்ஸ மட்டு இந்த இந்த இதுக்லா நம்ப முடியாது
ஆமா ப லவ் லவ் பண்றியா
அக்கா அக்கா அதெல்லா இல்லக்கா ஏக்கா
செரி விடு நல்லா பொண்ணாவே இருந்து கல்யாண பண்ணிக்கோடி லவ் மேரேஜ் எல்லா இப்ப எங்க ஒரு சிலவங்களுக் நல்லா அமையுது ஒரு ஸ் சிலவங்குளுக்கு வந்து நல்லா இருக்க மாட்றாங்க
ஆக்சுவலி லவ் வந்துட்டு தப்பான விஷ்யோலா கெடையாது அத வந்துட்டு செரியா பயன்படுத்திக்க மாட்டேங்கிறாங்க அதுல இருக்கிறவங்க அதனால அது வந்துட்டு அப்டியே
ஆமா லவ் பண்ட் தப்பு கெடையாது அத நம்ம கரெக்டா கொண் போய் கரெக்டா அவங்க நல்ல ஒரு ஜாப் போயி செட்டில் ஆயிட்டாங்கனா ப்ராப்ள இல்ல போற வழியு போற் சேர்ற கூட்டமு பசங்க இதுங்கெல்லா கரெக்ட்
செட் ஆகலேன்றத தவர அதுக்கான பொறும கெடையாது அதுக்கான மைண்ட் செட் வேணு அது இருக்கிறது கெடையாது அது இருந்தாலே அந் அந்த ரிலேஷன்ஷிப் இன்னுமே நல்லா போகு ஆனா அதுந் அந்த அளவுக்கு அவிங்களுக்கு பொறும கெடையாது
ஆமா பொறும கெடையாது இந்த காலத்து பசங்க எங்காடி டுவெல்த்து படிக்குதுங்க கல்யாண பண்ணிக்கிதுங்க அந்த இன்ஸ்டால பாத்தா புரில
நியூஸ்லயே போட்டாங்களே அந்த ஸ்கூல் பொண்ணுக ஸ்கூல் பொண்ணு ஒரு பையனு ஸ்கூல் படிக்கேலேயே க்ளாஸ் ரூம்லயே கல்யாணம் பண்ணிட்டாய்ங்களே போன வருஷோ நெனக்கறே
ஆ க்ளாஸ் ரூம்ல கல்யாண பண்ணிக்கிறாங்க இப்ப பாரு ரெண்டு பசங்க ஏதோ நியூஸ் வந்துச்சு பாத்தியா தூக் மாட்னு செத்துட்டாங்க எத் எதோ கேஸ்ட் ப்ராப்ளமா என்னான் தெரில பட் நியூஸ்ல அப்டி போட்டாங்க
ஆமா நானு பாத்தே ஆமா ஆமா ஆமா ஆமா பொ பொண்ணு ஸ்கூல் பொண்ணுன் நெனைக்கிற
ஆ பாரு அப்டியே சின்ன கொட்டாடி அது கொட்டால தொங்குறாங்கடி பாக்கவே அது அவுங்களா மாட்ன மாரி தெரில
அது அதுதா ரூம்ல இதுல போட்டிருந்தாங்களே ஆணவ கொலை அப்டினு
அப்டிதா போட்டிருக்காங்க அத் இன்னு அது சர்ச்சு பண்ணி அத வந்து ரிசல்ட்டு கண்டுபுடிக்க கொஞ்ச நாள் ஆகுன் நெனைக்கறே என்ன பண்றாங்கன் தெர்ல ஆனா மக்கள் வந் பசங்க இப்பெல்லா வேற மாரி கெட்டு போச்சுங்க அதுகுல வந்து வளத் த்து கல்யாண் பண்ணி தரதுக்குல்ல அவ்ளோதா போது போதுன் ஆயிடுது என்ன பண்றது
ம் நாங்களே பண்ணிக்கிறோன்ட்டு போயட்றாய்ங்க
ஆமா இப்பெல்லா பேரண்ட்ஸ் வந்து அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதெல்லா பசங்க நெனைக்கவே மாட்றாங்கப்பா நீ எப்டியா போ என்ன வந்து நீ எனக்கு தேவயானந்த வாங்கி குடு நா வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்டின்ற மாரி மைண்ட் செட்ல தான் திரியறானுங்க பசங்கபுல்ல என்ன பண்றது
உங்க அப்பா ஜென்ரேஷன் அப்டி ஆயிடுச்சு
ம் ஜென்ரேஷன் அப்டி ஆயிடுச்சு பசங்களல்லா அப்டி ஆயிட்டாங்க அப்பா அம்மலாம் எவ்ளோ கஷ்டப்பட்டாங்க அதனால பசங்க நினக்க மாட்றாங்க நினக்கிறாங்க நினக்கிற பசங்க நினக்கிறாங்க திமிர் எடுத்து பசங்க திமிர் எடுத்து கிடக்குதுங்க என்ன பண்றது அப்டிதான் போயினு இருக்குது அப்பறோ என்ன சாப்பாடு செஞ்சு வச்சுருக்காங்க அம்மா நீதான் சாப்பாடு செஞ்சியா நீதான் இப்பதா ஏந்துயே எப்டி சமஞ்சிருப்ப
அதெல்லாம் நம்ம பழக்கமே கிடையாது அதெல்லாம் அம்மா அம்மா ஸ்கூல் ஸ்கூல்ல ஒர்க் பண்றங்க செஞ்சு வச்சுட்டு அவங்க போயிடுவாங்க
அம்மா ஸ்கூல்ல ஒர்க் பண்றாங்களா
ஆ
நீ எதுவும் ஒர்க் போலயா
நா இல்லக்கா வீட்லாதா இருக்கேன்
விடு விடு பொருமையா போலா ம் ம்
அது கொஞ்சோ டைமிங் செட் ஆகல அதனால நான்
சொல்லுவாங்க
ஆ எனக்கு வந்துட்டு த்ரெவலே கிட்டத்தட்டு ஒரு ரெண்டு மண் நேரம் ஆவும் அந்த மாதிரி ஒரு வேல அது கொஞ்ச லாங்குல அதனால
ரெண்டு மண் நேரம் டிராவல் பண்ணா உடம்பு என்னாத்துக்கு ஆவுரது போவ ரெண்டு மண்நேரம் வர ரெண்டு மண்நேரமா
ஆமா
ஆ ஆ ஆ ஆ
இருந்தாலும் செரி வேணாம்னாங்க சேரி அத அப்டியே உட்டாச்சு
பின்ன எப்டி ரெண்டு மண்நேரோ ரெண்டு மண்நேரோ வந்து பண்ண முடியும்
அது கூட பிரச்சனை இல்ல இப்போ ரிட்டன் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுதா அதுதான் பிரச்சனை அதனாலதான் செரி வேண்டாம் அப்டின்னு சொல்லி
ம் ம் ம் ரிட்டன் வர்றது ஆமா ஒரு பொண்ணு இல்லையா சீக்கிரமா வரணும்னு பேரன்ஸ்
அதனாலதான் ஆ அதனாலதான்
முக்கியமா அதுக்குதான் ஆமா முக்கியமா அதுக்கு பயப்படுவாங்க
சேரி ஓகேன்னு சொல்ட்டு அப்டியே வுட்டுட் நானும் வீட்ல தான் இருக்கேன்
அப்பா அப்பா என்ன ஒர்க் பண்றாரு
அப்பா செங்கல் சோலை வச்சுருக்காங்காங்க்கா
அப்ப நீ வேலைக்கே போவேணாமேடி
அதுக்கு அதுக்காக நம்ம போகாம இருக்க முடியுமா
அத என்னமோ கரெக்ட்டு ‌தான் நம்ம கையில நம்ம க வந்து நம்மளா ஓனா சம்பாரிச்சு சேலரி வாங்குறது வேற அவங்க கை நம்புறது வாங்கறது வேற
அதுதான் சொல்றேன் சொந்த வீடா இருந்தாலும் செரி புருஷன் வீடா இருந்தாலும் செரி
ஆமாண்டி எனக்கே அப்டிதான் எப்படா வேலைக் போ எங்க வேலைக்கு போறது இவங்க பெத்து வளத்து இவங்களுக்கு வேற அஞ்சு ஆறு வருஷம் ஆகிப்போச்சு கல்யாணம் ஆகி இனிமே நா வேலைக் போல இதுக்கப்றோ நா எங்க போறது இவ இப்ப இன்னொருத்தவ என் பைய்ய இருக்கா இவ நாலு வயசு ஆவு இவன ஸ்கூல் சேக்க இவன ரெண்டு பேரு ஸ்கூல் சேத்துட்டு போம்போது ஃப்ரெஷர் தா எடுப்பாங்க நீ இத்தன வருஷோ எங்க போனமா கேப்பானுங்க என்ன
கரெக்ட்டு தா
இன்னா வேல பண்றது நானு நெக்ஸ்ட் கால் பேசலான்டா
என்னக்கா